ஹலோ
என்ன பண்றீங்க
உ க்காந்துகிட்டு இருக்கோம் என்ன என்ன பண்றீங்க நீங்க படிக்கிறீங்களா வீட்டுல இருக்கீங்களா வேல செய்ரிங்களா
நாங்களும் படிக்கிறோம் வீட்ல இருக்குறோம் வேலை செய்யறோம் எல்லாமே செய்றோம் அதல்ல
எப்பவுமே ஒன்னா ஒரு மனுஷன் நாங்களே எப்படி செய்ய முடியும்
நா படிக்கிறதுக்கு படிக்கிறோம் வீட்டு வேல செய்து செய்றோம் வேல பாக்கறது வேல பாக்குறோ ஒருத்தர் தா ஆனா இத்தின் வேல தான செஞ்சாவணு
சொல்றீங்க உங்களுக்கு கல்யாணொ ஆயிடுச்சா
ஆஹ் ஆயிடுச்சு உங்களுக்கு கல்யாணாயி கொழந்தைங்க இருக்குறாங்களா
இருக்காங்க இருக்காங்க ஒரு பையன் இருக்குறான்
பைய்யன் பேரு
ஆ இருக்கான் ஒரு வன் இரை ரெண்டு வயசுல ஒரு பையன் இருக்கான் நல்லா சமத்தா சேட்ட பண்ணிக்கிட்டு இரு கா என்ன பண்றது
ஐய்யோ இப்ப இருக்குற கொழந்தைங்கலா சமாளிக்க முடிய மாட்டிகுது எங்க வீட்லயு நாத்தனாறு பையனு ஒருத்த இருக்கான் சமாளிக்க முடிய மாட்டிகுது அவன
அப்புடிங்களா எ இப்போ இருக்க புள்ளைங்களா அப்புடிதா இருக்
அடிக்கிறா பாருங்க என்ன எப்புடி அடிக்கிறான் என்ன மா மீன்ட்டு பயமே இருக்க மாட்டிது அடி அடினு அடிக்கிறான் என்ன
நீங்க என்ன சொல்றது எல்லா என் பைய்யங் கிட்டலா அடி வாங்கிருக்கீங்ளா நீங்க என் பையன அடிலா இடி மாறி இருக்கு வந்து முட்டுமா நீ என்ன அடிக்கிறியா இல்ல கிள்ளுவா இந்த ஒரு மாரி உடும்பு கில்லுன்ன எப்டி உடும்பு கிள்ளுனா எப்டி இருக்கு அந்த மாதிரியே கிள்ளுவா அவ
அப்டிதா இன்னிக்கு அவன் பண்ணான் எழுந்தா பழத்த ஊர் அவுங்கம்மாவு எங்க மாமியாரு ஆ கடை வீதிக்கு போயிட்டிருந்தாங்களா அதனால அவன பாத்துக்கோ நா செரின் பாத்துக்க ஓ மல இங்க மழய மாலை நேரத்துல மழ பேயஞ்சுட்டிர்ன்ச்சி ஊஞ்சல்ல கொஞ்ச நேரோ அழ வச்சிட்டு பழோ ஊட்டிட்டு விளான் விளாடீட்டிருந்தா அவ என்னவந்து கட்டிக்கிறான்
புள்ளைங்கல்லா அப்டிதா இருக்காங்க ஆ கைய அப்புடிதா கில்றான் ஒண்ணு கடிக்கிறானுங்க இல்லன்னா கில் இந்த குழந்தைங்கலா பரவால்ல எவ்வளோ அ அந்த காலத்துலல்லா சொல்லுவாங்க ஏன் அம்மாலாம் நாலா பத் புள்ள பெத்த நாலா மூணு புள்ள பெத்தே அப்டின்னு அவுங்கல்லா ஒருத்தங்களா எப்படிதா
அந்த காலத்துல ஒருத்தவங்க வந்து பத்து புள்ள பெத்துக்குனாங்க ஆனா இந்த காலத்துல ஒரு பிள்ளைக்கு பத்து பேர் இருந்தாலும் பத்த மாட்டேங்கு
பத்த மாட்டேங்குது நீங்க என்ன சொல்றீங்க அம்மா புள்ளைங்களா வளக்கறது பெத்துக்கிறது கூட இப்பல்லா பிரச்சன இருக்க மாட்
வளக்கறதுதா ஆஹா இப்ப பெத்துக்குறது வரல வளக்கற் அதுங்களுக்கு ஸ்கூலுக்கு அதுங்கள்க்கு ஸ்நாக்ஸு சிட்ருண்டிடள் அதுங்களுக்கு யூனிஃபார்மு ஐயோ அதெல்லா நெனச்சாவே இப்பமே ஆஹ்
அ ஏன் பையனுக்கு ரெண் வயசுதா ஆகுது இன்னு ரெண்டு வருஷ் த்துல ஸ்கூல் சேக்கணு சேரின்னு ஒரு நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல போய் விசாரிக்க வேண்டாமா அந்த பள்ளிக்கூடத்துல போய் விசாரிச்சா வெறு அவெ என்ன அவன் இருக்கற நாலு வயசுக்கு என்னத்த சே பாங்க அதுக்கு கேக்குறாங்க அம் ம்பதாயிரூபா
அம்மாடி
நார்மல் ஸ்கூல்ல போய் கேட்டாலு பத்தாயிரூபாயா நம்ம நம்ம வீட்டுல உள்ள ஆளுங்க அதுங்களுக்கு காலையில எழு னு ஸ்நாக்ஸ் தனியா செய்யணு
ஆமா அ அதுகளுக்கு பாக்ஸ் கட்டி வைக்கணு அம தனித்தனியா வைக்
எழுந்து அது அது இல்லாம அவங்கள எழுப்பணு பல் தேக்கனு குளிக்க ஊத்
எங்க வீட்லெல்லா எங் எங்க வீட்லெல்லா காலை ல எங்க எனக்கு ரெண்டு தம்பி இங்க இருக்கிறாங்களா அவங்க காலையில ஸ்கூல்க்கு அனுப்புறத்துக்கு வீட்டுல எழுப்புறத்துக்கு போர் நடக்கற மாரி இருக்கு எங்க அம்மா கத்துவாங்க எங்க சித்தி கத்துவாங்க அய்யய்யோ அவங்க போ ஒம்போது மணிக்கு போம்போது வீடு எப்படித்தெமா இருக்கு சாந்த சுரூபியா இருக்கு அதுக்கு முன்னாடி ஏனோ போர்ல இருக்கிற மாரி அப்டிதா இருக்
எழுடா எழுடா எழுடா எழுடா ஸ்கூல்க்கு நேரம் ஆச்சு எழுடா ஃப்ரெஷ்ஷப் பண்ணுடா பஸ் வந்துருன்டா
இதே நாயித்துக்கெழம லீவுல ப டுத்து தூங்குறா ராசா எட்டு மணிக் கூட எழுன்னா அப்பெழ மாட்டானுங்கோ ஆறு மணிக்கு எழுந்து ஒக்காந்து பானுங்க ஸ்கூல் டைம்ல எழுப்பா எழுப்பா எழுப்பானா எட்டு மணி ஆனாலு எழ மாட்டுக்றானுங்க
எழுந்தா கூட பரவால்லையே எழுந்து ஒன்னு ஃபோன நோண்றது இல்ல பசிக்குது எதா செஞ்சு குடு பசிக்குது எத செஞ்சு குடு அப்படின்னு வேற சொல்றது நீன் தா தூங்கல எங்ளயாவது தூங்க வுடே அப்படிங்கா மாரிதா இருக்குது நெலமயெல்லா
அவனுக எழுந்தாக்க அவனுக எழு
சொல்றது நா என்ன கேக்கறது அப்படின் தா இருக்காங்க எல்லா பசங்களு
ஆமா நம்ப சொல்ற நம்ப காலத்து நம்பள்க்கு அம்மா அப்பாக்கு நம்ம பயந்த நா தானா ஆனா இப்போ நம்ப அம்மா அப்பா ஆகுபோது நம்போ புள்ளைகள்க்கு நம்போ பயந்து நட
அதென்னவோ உண்ம தா எ பையன்லா பா னா ஒரு மொற தா மொறைக்குவா மொறச்சிட்டு அப்டியே அவங்கப்பா கிட்ட போய் சொல்லி் குடுத்துருவா என்னடா‌ இவ எ ந நம்ம அடி ச்சிருக்கவே மாட்டா ஆன அவங்க அப்பா கிட்ட போய் அடுச்சேன்ற மாரி கைய காட்டுவா
எ என் நாத்தனா பையனா ஒரு அடி அடிச்சேன்னா அவ நாலடி என்ன அடிக்கிறா
அதா இப்டி இப்டி கைய காட்டுவா அம்மா அம்மா அம்மா அம்மா அப்படின்னா அவுங்க என்ன நீ புள்ளய அடிச்சியா இருக்குற ரெண்டு ஜான் ரெண்டு முழத்துதா வளந்துருக்கு எ முட்டி சைசுக்கு தா வளர்ந்து நா முட்டி சைஸ்க்கு வளந்துட்டு என்ன திட்டு வாங்க வை வா தெரிமா என்ன அதுவு அவங்க அப்பா அவங்க அப்பா வந்துட்டா ஒரு ஆக் க்டிங் பண்ணுவா
ஆமா எ இது அதுக்கு முன்னாடி வரைக்கு நம்பதா பாத்துர்ந்திருப்போமே இது வரைக்கும் நம்மதா எல்லாமே ஊட்டி ஊட்டு கழிவு உட் தொடச்சி வுட்டு ட்ரஸமாத்தி எல்லாம் நம் பண்ணிருப்போ அப்ப நம்ம பாஸ் மொதையே தெரிவா அவங்கப்பா வந்தாலே அப்டியே ஆப்போசிட்டா மாறிடுவாங்க
தெரியாது அவ்ங்க அப்பா வரும்போது மா றுவா பாருங்க ஒரு ஒரு மாற்றோ எனக்கேருக்கு என்னடா எங்கிட் ப இப்டி இருந்தியேடா அவங்க அப்பா இல்லன் வச்சுக்கோயே ஆமா ஆமா ஆமா அம்மா தூக்கு அம்மா தூக்கு அம்மா தூக்குனுவா அப்படி முத்தமா முத்த மழையா முத்த மழை பொழி ஒரு முத்தோ இந்த பக்கோ ஒரு பத்து முத்தோ அப்டே காத புடுச்சிக்கிட்டு தப்பு தப் பு தப்புன் பத்து தப்பு சொல்றது நம்ம நம்மகிட்ட அப்டியே எப்டி சொல்றது நம்ம கி அம்பி மாரி நடந்துக்குவா அப்டே அவுங்க அப்பா வந்து அன்னியன் மாரி மாறிடுவா ஏடா இவ்ளோ நேர அம்பியா இருந்தியேடா அது அவங்க அப் பா வந்தா ரெமோவா கூட மாறிருவா அவங்க அ ப்பா மேல அப்டே பாசம் பொங்கு நம்மகிட்ட இவ்ளோ நேர ரெமோவா நடந்திருப்பா அம்பியா நடந்திருப்பா ரி நம்ம பிள்ளையாச்சே செரி நம்மளு மாறலானா அவங்க அப் பா வரம்போது ஒரு மாற்றத்த நம்ம இவ்ளோ நேர வா திருப்பி எங்கிட் டதான வருவ
ஆமா
ற மாரியே இருக்கு
ம் ம் எல்லா கொழந்தைகளுமே அப்டிதா ஏ உங்க ந்தைன்ட்டில்ல எல்லாருமே அப்டிதா அப்டியே அப்பா பாத்தோன்னே அப்டியே டோட்டலா மாறிருது அம்மாவ என்னவோ விரோதியா பாக்க ஆரம்பிச்சர்றது
சமச்சு குடுக்கறது நா வித வித மா சமச்சு ஊட்றது நா வாய தொடச்சு வுட்றது நா சேரி பாத்ரூம் போயிட்டா அத கழிவுட்றது நா அப்பா பாத்ரூம் போய்ட்டா இன்னு இந்த தீண்ட தகாத பொருள் அப்படி தெரியாத தொட்டுட்டா எப்டிருக்கு அந்த மாரி தூக்கிட்டு வந்து இந்தா ந்தா ந்தா ந்தா பா த்ரூம் போயிட்டா சீக்கிரமா எடுத்துட் போ அப்டின்ருவாங்க ஏனா கழிதலையாது கொண்டு போய் உடுங் களே அப்படின்ற மாரிதா இருக்கு ஆனா அத கூட செய் மாட்டாங்க ஆனா அவங்கள பாத்தா ஒரு
ம் ஆமா எல்லாத்துக்குமே அப்டிதா எல்லாருமே அப்பிடிதா நம்ப அப்டியே அவங்க அப்பா பாத்துட்டானா அப்பா அவங்க வண்டி சத்த கேட்ட உடனே போதுமே நம்மளு கூட அந்த இது தெரியாது அவுங்களுக்கு அ அந்த அளவுக்கு நுணுக்கமா தெரிது அவுங்கப்பா வராங்க அப்டின்ட்டு
எவ்ளோ தெரி
ம் ஆ ஆ நம்மளே யோசிச்சுக்க மாட்டே இது என்னடா வ வண்டிதானடா வந்து நின்னுச்சு அப்டின்னு பாப் பாத்தா அவ அவங்க கரெக்டா சொல்லுவாங்க அப்பா வராங்க அப்டின்ட்டு
அப் படிதா இருக்காங்க இப்போ பசங்கல்லா என்ன சொல்றதுனே தெரில ஏ ஏங்கா நா நா வளந்த போது கூட இப்பிடிலா இல்ல வளர்ந்தபோது எ அம்மா ஒரு மொற மொறச்சாங்கனா புழு ஏ அம்மா கால்ல அடியில நகரமாட்டே இந்த டிவிய பாத்துகிட்டு இருக்கும் போது ஏதா ஒரு விளம்பரொ வந்தா கூட கண்ண திருப்பிக்குவே இப்பல்லா இவங்க கேக்குற பாட்டு வாடி ஏ பொட்டல் முட் முட்டாயா அந்த பாட்ட கேக்கறதுக் கூட எனக்கு சிரிப் சிரிப் பா வருது அது என்ன பாட்டு அப்புறோ ஆ மோசமான பாட்டா மாரி வருது ம்
அந்த அளவுக்கு அவுங்க அந்த அளவுக்கு ஈர் இருக்கப்படுறாங்க பசங்க பாருங்க எந்த அளவுக்கு அவங்க பசங்கள ஈர்க்குறாங்க இந்த இந்த விஷய கொண்டு வந்தா இது இந்த மக்கள் ஈர் க்கப்படுவாங்க இந்த பசங்க இரு பண்ண ஆனாங்க அப்டின்ட்டு
அந்த பொண்ணு வந்தா ஊலு கொட்டாய் ஓல கொட்டாய்ன்வா என்ன ஓல கொட்டாயு தெரியலையே அப்டின்னு சர்ச் பண்ணி பாத்தா அப்டின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்ட நெனைக்க நெனைக்க
தெரீது நம்புளுக்கு தெரியல
நமக்கு தெரிலியே நமக்கு தெரி
நா என்னாது நம்போ இருக்கும் போது நம்ளுக் இந்த அ நம்போ காலத்துல இருக்கும் போது அம்மா அப்பா ஃபோன் வந்துச்சுனாஹ் ஆஹ் ஆஹா அது இல்ல ஃபோன் யூஸ் பண்றுதுக்கு நம்ளுக் தெரியாது ஃபோ எப்டீ இது பண்ணணூ எது செய் இப் அந்த பசங்களேவா அன்லாக் பண்ணுதுங்க அவுங்க லே இன்ஸ்டால் பண்றாங்க அவுங்களே யூ ட்யூப பாக்குறாங்க அவுங்களே ஸ்கோல் பண்றாங்க ஒண்ணுமே உம் அந்த அளவுக்கு பசங்க ஐ தெளிவா இருக்குறாங்க
அது என்னமோ உண்மதா நீங்கெ சொல்றது எல்லா விஷயத்திலுயும புள்ளெங்கெல்லா இப்ப எல்லா உஷாரா இரு க்குதுங்க எல்
ம் ஆமா வளக்குறதுக் பயிம்மாருக்கு எந்த விஷியத்த காட்ன என் எல்லா விஷியித்திலுமே ஐ மீன் எதோ ஒண்ணு இது இருக்குது அது காட்றதுக்கு பயிம்மார்க்கு இது காட்னா பசங்க தப்பா வந்துருவாங்ளோ இதுஸ் சொன்னா தப்பா பொயிடுமோ இது பண்ணா தப்பாவத் துருவாங்கலா எப்டீ நம்போ நம்பள எப்டீ வளந் என்னா ஆமா அப்டீ ம் அதே நம்ம எப்டி செய்ரமோ அப்
அப்டி நெஜமா நெஜமா ஐயோ உங்ககிட் ட என்னா சொல்றதுக்கே முடீ லேன்னா புள்ளைங்லலா வளக்கறது எனக் ச்சாலே கடவுலு நமுக்கூ பொறும தா எக்ஸ்ட்டா எக்ஸ்ட்டா குடுத்துர்ணு நெனக்கிறெபொறுமைய குடுக்குணு
பொறும்யா இருக்காது
அது என்னு உன்மதா ஆவேசப்பட்டு கைல நாலடிதா அடிச்சிருவேன்னே தவர ஆலா அப்பறமா அடிசிட்ட ஐயோ கொழந்தய அடிச்சிட்டோமே ஏன்டா அடிச்சோ ஏ துக்குடா அடிச்சோ அப்படின் ன்ற மாரி ஒரு மனநெலமயே எனக்கு வந்துரு புள்ளய அடிச்சட்டுதுக்கப்பறோ